சாப்டாச்சா மேடம்
இல்ல மேடம் கால்த்தே நேரத்தே சாப்ட்டாச்சு மேடம்
என்ன ஸ்பெஷல் வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கி அமுது
அப்டின்னா
அப்டின்னா கோ இல்ல அவியில்புட்டு பப்படம்
ஓ ஆமா ஆமா தயிரு சாப்பாடு எல்லா போட்டு பெனஞ்சு ஆமா ஆமா ஆமா ஆ
தாம்புளத்துல ஒரு கோயில வச்சிருந்து எ பைய வாங்கி கொண்டு தந்தா அது நல்லா எல்லாரு சாப்ட்டாச்சு
சேரி சேரி சேரி நீ வேல் வீட்டு வேலயெல்லா முடிச்சாச்சா
எல்லா வேலயு முடிச்சாச்சு அடுத்தால பானிபூரி செய்ய போறோ
இனா அது இன்னா ஒரு அர மணிக்கூர்ல செஞ்சுர்லாமே
ஆமா இல்ல எல்லா அரமணிக்கூட ஆவாது பானிபூரி எல்லா பொற்ச்சு வெச்சாச்சு
ஓ சேர் சேர் சேரி அப்பறோ கால்த்த என்ன சாப்ட்டீங்க
கால்த்த ரோசை
எது
தோச தோச
ஆ ஆ ஆ செரி செரி செரி இந்த ஈவினிங் வேற எதாவ்து பிளான்ட்ருக்கா
ஈவினிங் இன்னைக்கு ஒரு பிளானு இல்ல இன்னு கடை போனு துணி தெச்ச குடுக்க போணு அதா
ஆ முடிவு பண்ணிட்டாங்ளா சேரீ யாரு யாருக் எதுன்னு
ஆ முடிவு பண்ணியாச்சு தர்சா அவளுக் எங்க க்கு எ ஒரு பெரியமாவுக்கு ஒரே சடவு
செரி செரி எது அந்த உள்ளித்தோடு கலர் சொன்னீங்ளே
ஆமா அதா
ஆ ஆனா எனக்கு இந்த ஆஷ்ஷோட உள்ளித்தோடு கலர்தா நல்லா புடிக்கு ம் ஆமா அது நம் யார் எந்த கருப்பா இருக்குறவங்ளுக்கு செரி வெள்ளையா இருக்குறவங்ளு க்கு செரி அது கொஞ்சோ ஹை ஹைப்பா காணிக்கு
ஆமா
ம் அப்ப எல்லாரு கால்த்தியே போயிருவீங்ளா கோயிலுக்கு ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி
அங்க போயிட்டு வந்தச்சா நூலக திருவிழாக்கு
ஆமா போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்தாச்சு வந் எட் அங்க கால்த்தே எல்லா ஃபங்க்ஷனு முடிஞ்சிரும் போல ஏ காட்ல வந்து எ ஆறு மணி அஞ்சரையிலிருந்து ஏழு மணி வரைக்கின் போட்ருக்காங்க அப்ப அதுக்குள்ள இந்த பூஜையெல்லா முடிச்சி
ம்
இது குடுத்துருவாங்க போல இப்போ வந்த மொய் குடுத்து வர உங்களுக்கு சாப்பாடு குடு ப்பாங்கல்ல அது மட்டுந்தா நடந்துச்சு ஆமா அந்த பைய வந்து டென்தா என்னவோதா படிக்கிறானா
அ ஆ
ஆனா இப்பவே பூநூல் போட்ருவாங்க போல
ம் இப் அப்ப இவ்ள நேரம் போடாமதா இருந்திருக்காவா
ஆமா இவ்வள் நாள் போட்ல அவுங்களுக்கு ஒருவேல இப்டி இருக்குவா இருக்கு இந்த வயசு ஸ்லருந்து அபடி போடணு வழக்கப்படி அப்டி இருக்குமா இருக்கும்
ம் படத்துல எல்லா சின்ன பிள்ளையிலே போட்ருக்கோம்லா
ஆமா ஆமா ஆமா ஆமா
நமக் அது தெரில எந்த ஜாதின்னு தெரியில
ஆமா தெரியல
இன்னைக்கு மதியோ என்ன ஸ்பெஷல் அங்க சாப்டத்தானா
ஆமா அங்கதா இன்னைக்கு லன்ச் அப்பறோ நைட்டு இன்னி ஒ ரு கல்யாண வீடுருக்கு அதுக்கு நா போமாட்டே அம்மா தம்பி போவாங்க
தர் இங்க பாடு வெச்சிருந்து
இங்க சாம்பார் பருப்பு அவியல் எலிசே இல்ல எலி சேரியா புளிசேரியா அப்பிடி எதோ அ அ டே அது உங்ளுக்கு தெரியாதா எனக்கே இந்த ஆஃபிஸ் க்கு வேலைக்கு போனதுக்கப்பறந்தா தெரியவே செய்யு இந்த அ ப்ராமின்ஸு வெப்பாங்க இந்த ஆசாரி மார்க அப்றோ இந்த கோணார் மார்கா அவங்கல்லா இத அதிகமா வெப்பாங்களா எலிசேர் இல்ல ஆமா எலிசேரி அந்த அது மர்ச்சு இல்ல அது என்ன கெழங்கு அந்த வ அந்த ஒரு கெழங்கு சாப்ட்டா நாக்கெல்லா ஊறுமே சீனக்கெழங்கா சீன ஆ சீனரிக்கா கெழங்கா என்னவோ ஒரு கெழ அந்த கெழங் கெல்லா போட்டு அ ஆ சேனங்கெழங்கு தா சேனங்கெழங்கு தா அது போட் டு தேங்காவ நல்லா ரொ நல்லா இல்ல இந்த கொத கொதன் அரைப்பாங்கல்ல கோ கருமுருன்னு அப்படி அது நல்லாதா இருந்து ரசத்து கூட வச்சு சாப்ட ஆனா நம்ம ஊர் ரசத்தெல்லா அடிக்க முடியாது அங்க வந்து ஓர் ர சோ வந்து இனிப்பு சீனிய போட்டுக் கலக்குவாப்புல இருக்கு
ஆ
ஆமா அப்டி தா ஆனா சாம்பார் பருப்பு நல்லார்ந்துச்சி
செம
பாயாசோ வாய்ல வெக்க முடியாது இனிப்பு
செரி செரி
ஆ
என்ன பாய்சோ
அட பாயாசோ
அட பாய்ஸ் எனக்கு அட பாய்சோ
சேரி சேரி சேரி நீங்க பாயசத்து கூட போலி வெச்சு சாப்புடுவீங்ளா
ஆ அது பால் பாய்ஸ்த்தோட
ம் செரி செரி செரி
பால் சாப்டாதா நல்லாருக்கு
எனக்கு அப்டி சொல்லு போது வே அப்டிங்கற மாரி இருந்துச்சு அப்றமா வந்து பகவதி அம்மன் கோயில் இருக்குல
ஆமா
அங்க வந்து பத்து நாள் திருவிழா நடந்துச்சி இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்போ எங்கே ஓ எம் டியோட எம் டி யோட செலவு ஒரு ஏழாம் கண் திருவிழா அன்னைக்கி வைப்பாங்க போல அப்போ சாப்பாடு கொண்டு வந்தாலு பிரச்சன இல்ல நீங்க போய் கோயில்ல போய் தா சாப்புன்னோனே ஐய அவங்க கீழ வேல செய்யறவங்க எல்லாத்தையு அனுப்பியாச்சி அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் அப்டி போலி நாம் அப்டி வச்சாலுமே எடுத்து தனியா வச்சிருவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கப்போ ஒளிய வச்சு தேர்ல எடுக்கறதுக் கெடையில அதுல கொண்டு பாயசத்த ஊத்தி கொழச்சாச்சு
அ
அதுக்கப்றோ சா அப்டே சாப்பிட்டே தா தீரணுன் சாப்ட்டே ஆனா சூப்பரா இருந்து
ஆ அப்போ ஓ ன்னு வர்லயா
அப்போ ஒன்னு வரல அது நெனைக்கு போது அப்டி இருக்குது எப்டி இதெல்லா வச்சி திங்கிறாங்க அப்டி ஆ ஆ ஆ
சே கேக்கதுக்கு கஷ்டமா இருக்கு அத அனுபவிச்சாதா அதுல்ல சந்தோஷ இருக்கு
ஆ ஆனா என்ன அதுக்குப்புறமு இன்னொரு கல்யாண வீட்ல சாப்ட்டே அப்ப எனக்கு ஓமட்டிட்டு ஏன் தெரியல ஒரு வேள இனிப்பு அதிகமா இருந்தனு
உப்பு அதிகமா இருந்துருக்கு
சேரி சேரி சேரி
அது இனிப்பு அதிகமா வந்துன்னா அ அ செட் ஆவாது அது பால் பாயசா கொஞ்சோ இனிப்பு கம்மியா இருக்கனு அப்ப நல்லாருக்கு
சேரி சேரி சேரி அப்டி இருந்தன்னா நல்லா இருந்த எப்பவுமே அந்த கோயில்ல சாப்ட அந்த பகவதியம்மன் கோயில்ல சாப்டத நா மறயே எ எப்பவாது ஒரு தடவ அந்த மாரி சாப் ட மட்டமா அப்டின்ல்லா தோனு இப்பல்லா ரெண்டு வரோந்தா ஆச்சு அதனால தோனு
அப்படியா
ம்
உம் நல்லாருக்கு
ஆமா
வேற
உங்களுக்கு சிக்கன் புடிக்குமா மட்டன் புடிக்குமா இல்ல பீஃப் புடிக்குமா
எனக்கு ம் சொல்ல போனா மூனுமே புடிக்கு
இல்ல இது ரொம்ப பிடிச்சது அப்படி எதுவு இல்லையா சேர் சே சேரி சேரி அப்ப சிக்கன்ல அ
எலும்பு
ஓ சேரி சேரி சேரி ஆனா எல்லாரும் மட்டன்ல உள்ள நல்லியே இல்லம்மன் த்தம்மா பீஃப்பா அ பீஃப் அ அதுல உள்ளதுதா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா
அதுல பே லெக் பீஸ் சாப்ட்டாதா
ஓ செரி செரி செரி காட காட புடிக்குமா உங்களுக்கு
ஆ
சேரி சேரி சேரி
காட வாங்ச்சேர்வோ
சேரி சேரி அங்க கெடைக்குமா
ஆமா ஞாய்ற்றுகெழமைல இங்க சிக்கன் கடைல வரு கெடைக் கெடைக் கெடைக்கு
ஓ செரி செரி அது பறவையா இல்ல கோழி மாரியா
கோழி மாதிர்ருக்கு அ ஆ இந்த ப பறக்காது
ஓ சேரிங் சே
அந்த மைனா இருக்குலா
ஆமா
ஆ மைனா செறகு மாதிரி இருக்கு
ஓ சேர் சேரி சேரி சேரி
அந்த எ எறகு வந்து அந்த நம்மம் அணிலு கலர்ருக்கோம்லா
ஆமா மா மா ஆமா நா பாத்துகே பாத்துருக்கே பாத்துருக்கே ஆனாக் கை காலெல்லா ரொம்ப ஒல்லியாருகு
ஆமா
பாத்திருக்கே பாத்து
ம் வேற சொல்லுமா
இப்ப நைட்டு என்ன ஸ்பெஷல்
நைட்டு நை சப்பாத்தி கல்ல குருமா
செரி செரி அது என்னந்து ஆ அ ட்ரெஸ் டிரெஸ்சு தெக்கிணுன் சொன்னீங்கில்ல அதுக்கு பிளவுஸ் டிசைன்லாம் பாத்துட்டீங்ளா
பாத்தாச்சி உங்கிட்ட எதா டிசைன் ருக்குன்னா அனுப்பி வுடுங்க
ஆ செரி நா அனுப்புறேன்னா உங்ளுக்கு ஆ
நா என்னுதாம் போவே குடுக்கக்கு
செர் செரி நீங்க நீங்கேப் அந்த சாரீய ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க நா ஒனக் உங்குளுக்கு நல்ல டிசைனாப் பாத்தனுப்புறே உங்ளுக்கு
சரிமா சரிமா
ஆ அப்றோ உங்க மக வரணுல்ல அவுங்க எப்ப வருவாங்க
எங்க மக வேழக்கெழம கெளம்புவா அதனாலக் க்ளம்வா அவெ சாயங்காலங் க்ளம்பி நாள கழ்ச்சி கழ்த்தருவா அவெ
அப்ப அவுங்குளுக்கு அளக் குடுக்றதுக்கு ஏற்கனவே இருக்குறத வெச்சு குடுப்பீங்ளோ சேர் சேர் செரி செரி
ஆ சொல்லுங்கா
அப்றோ டூர்லாம் போறீங்ளா
அம்மா
செரி செரி செரி ஊட்டி போங்க ஊட்டியிலா சூப்பரா இருக்காமே இந்த டைம்ல
ஆம் அம் ஊட்டியெலாம் போகூடிய அளவுல வசதி இல்ல நம்ம ஊட்டிதாம் பாத்திடணும்
சேர் செரி
அதனால நம்ளாலும் முடிஞ்ச்சது குற்றாலோ
ஆ செரி செரி செரி
பொறவு கொஞ்சோ வசதி அந்த பொறவு இன்ன ஒரு ரெண்டு வர்ஷோ கழ்
ஆ சேரி சேரிங் சேரி
செரியா எங்க அக்கா மவுனுக்கு கௌதம்னு ஒரு பையே இருக்கா அவுனுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒடனே எம் மருமவுள எல்லாம் கூட்டிட்டு போணு
அதுக்கு முன்னாடி போயிட்டு வரமாட்டீங்ளா அப்டியா செரி செரி செரி
அ மருமவ என்ன நெனச்சிட்ருக்கானு தெர்ல அன்னால அந்த மருமவ வந்த பெறவு அவெவ அவ் கூடாலுதா டிஸ்டப் பண்ணங்
சேர் சேரிங்க மேடம் சேரி அப்போ உங்களுக்கு கூட பிறந்த அக்கா நறைய பேர் இருக்காங்ளா
ஆமா எங்க கூடப் பொறந்த அக்கா மூணு பேர் இருக்காங்க கூட பிறக்காத அக்கா தங்கச்சி எல்லா ஒரு ஏழுபேர் இருக்காவ
ஓகேப்பா செர் செரி அப்போ உங்களுக்குனா ஒண்ணு நிக்றதுக்கு இத்தன பேர்ருக்காங்க
ஆமா நெறைய பேர் இருக்காவ
ஆனா உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க புடிக்குமா இல்ல அண்ண தம்பிங்க புடிக்குமா
எனக்கு எங்க அண்ண ஒரு அண்ண தா இருக்கான்றனால புடிக்கு சொல்லாத த இப்பவும் புடிக்காது எங்க அண்ணே என் தங்கச்சி பாசல்லா எங்களுக் கம்மி அப்பா பாசோ அண்ண பாசோலா எங்களுக் கெடைக்கல நாங்க எங்க அக்கா தங்கச்சி நால் பேரும் பாசமா இருப்போ சண்ட போட்டாலு அடி போட்டாலு நாங்க நாலு பேரு பாசமா இருப்போ
நெனச்சு பாத்திருக்கீங்ளா இப்டி அ ஒரு அண்ண இல்ல ஒரு தம்பி வேணு
அண்ண இருக் கு அண்ண தம்பி அண்ணன் எல்லா ஆசப்பட்டதில்ல ஏன்னா எங்க அண்ணனே எங்ககிட்ட பாசத்த காம்ச்சது கெடையாது அதனால ஒரு தம்பிக்கு ஆசப்பட்டது கெடையாது நாங்க
சின்ன வயசுல சின்ன வயசுலியு அப்டி இருக்க மாட்டாங்ளா
ஆ இல்ல இல்ல அந்த பாசங்கறதே அவனுக் இது அப்டி இல்ல எங்க அண்ணனுக்கு சில அண்ண தங்கச்சிலா பாக்கச்ச பொறாமையா இருக்கு
ஓ பேசி சிரிச்சிக்க கூட மாட்டாங்ளா எதையு கஷ்டோனாலு சொல்ல மாட்டாங்ளா
ஆமா அவன் வருவா அது நல்ல பாசத்த காணிப்பான் அது அவனுக்கு அது எப்டி சொல்ல
காமிக்க தெரிலன் சொல்றீங்ளா
காமிக்க தெரிலியா அவனுக்கு கேரக்டர் அதான் நாங்க உட்சோ
ஓ சேரி சேரி சேரி அதுக்குதா உங்களுக்கு முழுசு முழுசா நெறைய அக்கங்க வந்திருக்காங்ளே நீங்க தா அப்ப கட குட்டியா
ஆமாமா
செரி செரி செரி
கரெக்ட்டு